தோழி
ஆநல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே தோழி என்ன மதிய உணவு முடிஞ்சிச்சா மதியான சாப்பாடுலா சா முடிச்சாச்சா
சாப்ட்டு முடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோ
ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கீங்களா ஒங்க கொழந்தை என்ன பண்ணுது
என் பிள்ளையா தூங்கிட்டு இருக்கா நீங்க என்ன பண்றீங்க உங்க பிள்ளைங்கள என்ன பண்ணுது
எ பிள்ளைங்க எல்லா வெளையாண்டுட்டு இருக்கு தோழி
அப்டிங்களா செரி செரி நீங்க உங்க பொழுதுபோக்கு என்ன
எங்க பொழுதுபோக்கு என்ன டிவி பாக்கறதுதா வீட்டு வேல முடிஞ்சு நேர கெடைக்கும் போது டிவி பாப்போ
ஆ அப்டிங்களா சரி சரி இன்னைக்கு என்ன உணவு இன்னைக்கு மதியோ
இன்னைக்கு மதியோ சிக்கன் கொழம்பு
சேர் செரி
இப்பதா சாப்பாடு முடிஞ்சுது
ஆ செரி செரி வீட்ல எல்லா ல்லா சாப்ட்டாங்களா
வீட்ல எல்லாரு சாப்புட்டோ நீங்க எல்லாரு சாப்ட்டீங்களா
ஆ நா எல்லாரு சாப்ட்டுட்டு படுத்துட்டோ அடுத்து சாய்ந்தரந்தா அடுத்த வேலைய பாக்கணு
ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கீங்க
ஆ ஆமா ஆமா
சேரி சேரி
ம் உங்க வீட்லல்லா என்ன பண்றாங்க
எங்க பிள்ளைங்க எல்லா வெளயாண்டுட்டு இருக்கு நாங்க டிவி பாத்துட்டுருக்கோ
அப்டிங்களா
ம் எல்லா ரெஸ்ட் எடுக்கற டைம் தான
வேற எங்க பக்கத்துல எல்லாருட்டயும் போய் பேசிட்டுலா இருக்க மாட்டீங்க
ஆஹ அ அதஅந்த பழக்கெல்லா கெடையாது தோழி
அப்டிங்களா முன்னாடியல்லா எங்க வீட்டு வாசல்ல முன்னாடியில எங்க வீட்டு வாசல நேறய பேர் வந்து உட்காந்துருப்பாங்க சாயந்திர நாலு மணி ஆனாலே எல்லாரு வாசல்ல உடக்காந்து கதை பேசுவோ
அப்படியா தோழி
அஹ் அது கொஞ்சோ மரம் நிலல்லா இருக்குமா அதனால எல்லாரு பக்கத்து உள்ளவங்க ரொம்ப தூரத்துல இருந்துெல்லா வருவாங்க வந்து கொஞ்சோ நாள் அவங்க நல்லாதா பேசிட்டு இருந்தோ
ஆ
அது பேசுறத பத்தா ஒரு குடும்பத்த பத்தி இன்னொரு குடும்ப அப்படி பேசிட்டு இருந்தாங்களா
அப்படியா ஆ ஆ
ஆ அந்த மாதிரி பேசுறதுல சில இது மன சஞ்சலப்பெல்லா வந்துச்சு
ஓ ஓ
அதனால அந்த மாரி வாசல்ல உடக்காந்து பேசுறதே விட்டுட்டோ
சேரி சேரி தோழி
ம் உங்க வீட்டுல செடி எல்லா வளர்க்கறீங்களா கொல்லையில
ம் செடிய எல்லா வளக்கரரோ தோழி நெறைய தொட்டியில வள வளர்த்துட்டு இருக்கோ மாடி வீடு அதனால மாடியில என்ன செய் மாடியில இருக்கிறதுனால எல்லா தொட்டிலேயே வளர்க்கறோ
அப்டிங்களா இது என்னன்ன செடி எல்லா போடுறீங்க உங்க செடிக்கெல்லா என்ன உரம் யூஸ் பண்ணுவீங்க
செடிக்கு பெருசா உர ஏதுவு போடல தோழி ஆஹ் தன் தண்ணி ஊத்துவோ அந்த கன் சாதம் அரிசி காயிற தண்ணின்னு சொல்லுவோம்ல அரிசி கழுவோம்ல சாதத்துக்கு அந்த அரிசி கழுவுறு தண்ணி இந்த கவுச்சி தண்ணி இந்த மீன் கறி அதெல்லா வாங்கி கழுவுறோம்ல அதெல்லாமு அதுலதா அந்த வேஸ்ட் வற அந்த வாட்டர் எல்லா அதுக்குதா பண்ணுவோ ஊத்துவே அப்பற அதுக்கப்புற இந்த வாழைப்பழத்தோள் இந்த ஆப்பிள் தோள் இதெல்லா சீவிர அந்த தோ தோழெல்லா போடுவோ அந்த செடிக்கு ஊருலக்கிழ ஆமா ஊருலக்கிழ இதெலன தான உரமா போடுற ஏன்னா அது வந்து மக்கற பொருள் இல்லையா அதெல்லா மக்கி மக்கிடு மக்கி அது உரமாயிடு அப்டின்னுட்டு அந்த செடியில போட்டே அப்டியே தண்ணி ஊத்திக்க
பரவாயில்ல மாடி தோட்ட மாரி வச்சிருக்கீங்கப்ப
ஆமா ஆமா முட்டை ஓட அடிச்சுஹ அதையு போடுவோ
இது காய்கறி எல்லா மாடி தோட்டத்திலயே வளர்க்குறாங்கல்ல இப்ப எல்லா அந்த கிரீன் கலர்ல மேல பசுமை இதெல்லா போட்டு வளர்க்குறாங்கள அந்த மாரில்லா நீங்க ட்ரை பண்ணலாமே
அந்த அளவுக்கு ட்ரை பண்ற அளவுக்கு எனக்கு நேர நேர கிடைய ஏதோ அவசத்துக்கு தேவைப்படுருந்த கீரை வகை பெரண்ட வச்சிருக்கே பெரண்டை வல்லார கீரை ஆஹ் பசல கீரை இந்தந்த மூணு கீரை மட்டுமே மூணு கீரை வச்சிருக்கோ அப்புறம் பாக்கி இந்த பூச்செடி வச்சிருக்கோ
அது எல்லாமே சமயலுக்கே யூஸ் பண்ணிக்கலாம்ல்ல டெய்லிக்கு
ஆமா ஆமா தோழி
அஹ் வள்ளரக்கீரை எல்லா சாப்பட்ட மூளை வளருபாங்க கொழந்தைங்களுக்கெல்லா இ குடுப்பீங்களா வல்லார கிர
ஆம்மாமா அந்த கீர வாங்கி இந்த முருங்க கீர ஏதாவ்து சேத்து சமைக்கிறப்ப அதுல ரெண்டு போட்டறது போட்டு சேத்து சமைச்சறது ரெண்டு கீரை மூணு கீரையா சேத்து சமைச்சு ஆஹ ஆமா ஆம்மா சில கீர வேண்டான்னு ஒதுக் க்குங்க அந்த மேர்ல்லா இல்லாம எல்லா சேத்து செய்யும் போது அந்த கீரைன்னு கண்டுபிடிக்க தெரியாது அப்டியே சப்ட்ருவோ
ஆம்மா ஹ அந்த மார்தா குடுக்கணு நானு ஏ ஏ கொழந்த அதிகமா கீரல்லா சாப்டாது கீர சாம்பார் எல்லா வெச்சாலா சாப்டாது அ என்ன பண்வோ அத நல்லா கடைஞ்சி அத அப்டியே குடுத்துருவோ அந்த் அந்த கீர எல்லாத்தையு பொறுக்கு முருங்ககீர வெச்சாங்கன்னு வெச்சுக்கோங்ளே அந்த முருங்கக்கீரைய எல்லா தனியா எடுத்திட்டு வெறு சார மட்டுமே சாப்படறேனு சொல்லு சில டைம் அதுவு நல்லதுனு தா தோணு ஏனா முருங்கக்கீரைல சாருல தான நமக்கு சத்து இருக்கு
ஆம்மாமா தோழி
அதனால அதுவு நல்லதுனுதா தோணு எனக்கு சேரி அப்டியாவது சாப்பிடனு வுட்ருவே நீங்க இது சொல்ற மாரி வல்லாறைக்கீரை செய்றதெல்லா ரொம்ப நல்லதுதா
ஆம்மா தோழி ஆ எனக்கு கீர குடுக்கறது ப்ரச்சனையா இருக்காது தோழி கீரையெல்லா ஏ பிள்ளைங்க சாப்ட்ரு கீரை கீரை வந்து தொட்டுக்கையா செஞ்சாதா சாப்டாது சாதத்துல நா வந்து சாம்பார்ல்லா வேச்சா கெளரி எடுத் சாத கட்டிடுவே டப்பால
அப் அப்டிங்களா என்ன தொட்டுக்க மாரில்லா குடுப்பீங்க கொழந்தைங்ளுக்கு
அது சாம்பார் சாத செய்ற அன்னைக்கு உருளைக்கெழங்கு உருளைக்கெழங்குனா ஏ புள்ளைங்களுக் பிரியம்மா சாப்டு
ஏ கொழந்த சாப்பிடவே சாப்டாது அந் உருளைக்கெழங்கு அது காரமா இருக்குனு சொல்லிட் டு அந்த உருளைக்கெழங்கயே சாப்டாது அதுக்கு டெய்லிக்கு முட்ட வெக்கணு
நா வந்து உருளைக்கெழங்குக்கு ஆ நா வந்து உருளைக்கெழங்குக்கு வந்து சிக்கன் மசாலா தூள் போடுவே மொளகாத்தூள் போட மாட்டே அந்த ஸ்மெல்லு வந்து அதுங்களுக்கு ஆ அந்த ஸ்மெல் அதுங்களுக்கு புடிக்குதுன்றதுனாலயே அந்த வறுவல்லா சாப்ட ஆரம்பிச்சிருச் நா மொதல்ல நீங்க சொல்ற மாரி மொளகாத்தூள் தா போடுவே அப்ப அந்த பிள்ளைங்க அத எடு த்துக்காது சாப்பிடறதுக்கு உறக்கிதுண்ணுங்க இல்லைன்னா மிச்சம்மே எடு வத்துட்டு வருங்க ஆனா இப்ப வந்து அந்த சிக்கன் மசாலா தூள் போடவு காரமு இருந்தாலு அந்த வாசவ் வந்து தானாவே சாப்ட ஆரம்பிச்சிருச்சிங்
ஏ பொண்ணு உரைக்குதுனு சொல்லிட்டு அதெல்லா வேணவே வேணானு சொல்லூ தொட்டுக் மாம்பழோ குடுப்பே முட்ட இல்லைன்னா பன்னீரை வந்து அது லைட்டா மஞ்சத்தூளு உப்பூ போட்டு சிஸ்டிஃபைப் மாரி அது செஞ்சு குடுப்பே இந்த மாரிதா அது தொட்டுக்கே எடுத்துட்டு போகு லெமன் சாதோ நீங்க சொல்ற மாரி கொழம்பு சாதல்லா எடுக்காது ஆம்மா
அப்டிங்களா
நீங்க கொழந்தைங்களுக்கு கோழம்பு சாதல்லா குடுப்பீங்கல்ல
ஆம்மாமா சாம்பார் செஞ்சு குடுப்பே மீன் கொழம்பு செஞ்சு குடுப்பே ஆமா ஆமா எதுவா இருந்தாலு கலந்து குடுத்துருவே இந்த தனியா சாதம் அப்படின்னு குடுக்க மாட்டே சாதத்துல எல்லாத் தையு கெலரி க ம்
பாப்பாவோட ஸ்கூல்ல அவுங்க அம்மா சொல்றாங்க அது வயசு ஆறு வயசு சாவது தனியா சாதமா தனியா சாம்பாரு அதுவே மிக்ஸ் பண்ணி சாப்ட்டுக்குமா
அதெல்லா பழக்கம் பண்ணிடுறாங்க தோழி எனக்கு என் பிள்ளைங்களுக்கு இன்னைக்கி வரையு சாதம் நா பெசைஞ்சு குடுக்கணு வீட்ல சாப்ட்டாலு அந்த கண்டிஷன் தா அது அந்த பழக்கத்த மாத்தல ஆமா ஆமா தோழி
பாருங்க குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லி தராங்கன்னு அவங்கள்ட்ட நா கேட்டே நீங்க எப்படிங்க இத பழக்குறீங்கன்னு கேட்டா நா வீட்லயே ஒரு கிணத்துல சாம்பார் ஊத் ஊத்தி வெச்சிருவே ஊத்தி வெச்சுட்டு அதை சாப் அப்படின்னு சொல்லுவே அதுவே ஊத்தி கலல் இருக்கு அப்படிங்கறாங்க நம்மதா ஆ ஆமா
நம்ம வள்க்கறதான் இப்படி இருக்குங்க எல்லாம் நம்ம செஞ்சு பக்குவமா குடு த்தா சாப்பிடுறேன்றாங்க இல்லைன்னா சாதத்த அப்படியே இப்ப யோ ச்சன பண்ணி வெச்சுருங்க அப்படியே
ஆமா நம்ப வீட்லயு அதே நிலைமைதா அதே மாரி ஸ்கூலுக்கு களப்பி விட்டோனா வெச்சுக்கோங்களே நம்மதான் எந்திரிச்சு பிரரஷ் பண்ணி விட்டு அதை கிளப்பி விடணு தானா செய்யிற பழக்கமே வரமாட்டிங்குது
இன்னு மோசோ தோழி ஸ்கூல் டைமிங் வந்து எயிட் தேர்ட்டினா எயிட் க்குதான் ஏந்திக்கிறது எட்டு மணிக்குதா ஏந்திரிப்பா எட்ரைக்கு தா ஸ்கூல் கெளம்பிருவா அரை மண் நேரத்துல நா பல்லு வளக்கணு குளிப்பாட்டி விடணு இதுங்களுக்கு எல்லாம் சமைச்சு எடுத்து வைக்கறது இல்லாம அதுங்களை களப்பி வெளியில அனுப்புற வர்ரதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடும் அந்த எயிட் டு எயிட் தேர்டி பிரஷர் தா
அதா அவுங்களுக்கான பணிவிடையு நம்மளே செய்யற மாதிரிதா இருக்கு
ஆமா ஆமா
தானா போய் குளிச்சுட்டுவான்னு சொன்னா அது செய்ய மாட்டிங்குதுங்க
தானா குளிச்சாலு அவுங்க அப்பா உட மாட்டேங்கிறாங்க நீங்க நல்லா தேய்ச்சு குளிக்கல்லா பிள்ளைங்களுக்கு தெரியாது அதுங்க இன்னு சின்ன பிள்ளைங்க நீ போய் குளிப்பாட்டி உடுன்னு கண்டிஷன் போட்டு அனுப்பிறாங்க நம்ப ஏ
ந்தைங்க நல்லா கத்துதுங்க போல
ஓரமா எல்லாத்தையு நவுத்தி எத்தி எல்லாத்தையு ரெடி பண்ணி வெச்சிட்டு நா போய் குள்ள பிள்ளைங்கள குளிப்பாட்டி விட்டு அதுக்குப்புற வரணு வந்து அதுக்கப் ஆமா அதுக்கப்புற வந்து அதுங்களுக்கு எல்லா ரெடி பண்ணி அனுப்பி விடணு
ஆ இங்க நா எங்க வீட்லயு அதேதா பண்ணுங்க பிள்ளைங்க அதுவா கெளம்பாது நா போய் காலையில எட்டு மணி ஒன்பது மணிக்கு வேனுன்னா எட்டு மணிக்குதா எந்திரிக்கு எந்திரிச்சு அதை நா போய் குளிப்பாட்டனு நா இ வந்தாதா அது வருவேன்னு சொல்லு எல்லாத்துக்கு பின்னாடியே நிக்கிற மாரி இருக்கு கரெக்ட்டா யூனிஃபார்ம் போட்டோனே வயித்து வலி வேற வந்துருது இப்ப அந்த மாரி நிலைமை எல்லா நடக்குது
அப்டிங்ளா நீங்க காலையில ப்ரஷ் பண்ணம் போதே வயிறு வலி க்காம இருக்கறதுக்கு தண்ணில்லா குடுத்துருங்க அதுக்கப்புறொ கெளப்புங்க
அது காரணங் கெடையாது ஸ்கூலுக்கு போவாம இருக்கிறதுக்கான காரணம் அததெல்லா ம் என்ட்ட நல்லா அடி வாங்கூ இப்பயு வாங்கூ ஆமா
சேரி சேரி
சொல்ற பேச்சே கேக்காது என் பொண்ணு
அது கொழந்ததானே இன்னு கொஞ்ச பெருசா ஆக ஆக அதெல்லாம் மாறிடூ
ஒரு ஒரு தடவ சொன்ன இந்த காலத்துல உள்ள புள்ளைங்க அந்த காலத்துல எல்லா நம்ப அம்மா சொன்னா சொன்ன ஒடனே கேப்போ இந்த காலத்துல எது கேக்குறங்குது நீ என்ன சொல்ல நா என்ன கேப்பன்ட்டு நிக்கிறாங்க
ஆமா ஆமா தோழி ஏ நாங்க எங்க அம்மா எங்குளுக்கு சொன்னது என்னன்னா நாங்க வந்து கொழந்தையா இருக்கம் போது அ பின்னேடி எங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு ஆறு ஓடு அந்த ஆத்தங் கரையில வந்து கரையில வந்து உக்கார வச்சுட்டு துணி எல்லாத்தையு தொவச்சி குளிச்சுட்டு வருவாங்க குளிச்சுட்டு வர வரையு குளிச்சிட்டு வர வரையு அந்த கல்லு ஒண்ணு போட்டு ஓக்கார வெச்சிருப்பாங்க நானு என் தம்பியு அந்த கல்ல வுட்டு ஏந்திரிக்க கூட மாட்டோமோ அந்த கல்லுலேயே உக்காந்துருப்போமா
பாருங்க அந்த அளவுக்கு வளத்துருக்காங்க அந்த காலத்துல
இப்ப எங்க புள்ளைங் ங்கள ஒரு ரெண்டு நிம்ஷொ உக்கார சொன்னா கூட உக்கார மாட்டேங்குதுங்க கையில செல்லு குடுத்தா உக்கார்றோ செல்ல பாத்துக்கிட்டே வேன்னா உக்காந்துருப்போ தனியா உக் உக்காருங்கன்னா எதுவு உக்கார மாட்டேங்கிதுங்க அந்த காலத்துல செல்லே இல்ல அந்த காலத்துல செல்லே இல்ல உக்கார்ந்துரணு இப்ப செல்லு குடுத்தாதா உக்காருவேன்ற கண்டிஷன்ல இருக்குங்க
நம்பளா டிவி பாத்துட்டு கூட சாப்ட்டது கெடையாது இப்பல்லா செல்ல பாத்துட்டுதா சாப்டுவேன்னேன்னு சொல்லுதுங்க
ஆமா செல்லு தா ஒலகோன்றமாரி ஆயிடுச்சி
ஆமா தோழி உங்கள்ட்ட பேசுனதுல நேரொ வேகமா ஓடிடுச்சி
சரி சரி தோழி உங்க கொழந்தை முழிச்சிருச்சு போல தோழி கொழந்தைய கவனிங்க
ஓகே தோழி நீங்களு உங்க புள்ளைங்கள பாருங்க பின்னாடி கத்துக்கிட்டே இருக்குங்க நானு இந்த போய் பாக்குறே புள்ளைங்கள ஆ ஓகே தோழி நன்றி தோழி
நன்றி நன்றி
ஆ நன்றி நன்றி